ஹலோ
ஆ நா பேசுற கேக்குதா
ஆ இப்பதா கேக்குது
சேரி சேரி சாப்டு முடிச்சாச்சா
ஆ இப்பதா சாப்ட்டு முடிச்சே நீ
நா இனிமேதா சாப்ணு நா நெறய ஜூஸ் குடிச்சுட்டே கேரட் ஜூசு ஆனா வயிறு கம்முன்றுருக்கு நீ என்ன காலைல என்ன சாப்ட
அ காலைல எந்துருச்சதே பன்னெண்டு மணிக்கு நா எங்க காலைல சாப்ட்றது நா இப்பதா சாப்டே ஒரே நேத்துல இருந்து டிராமா பாத்துட்டு இருந்தனால
அதா அதா பாட்டி சொல்லிட்ருந்தாங்க த குட்டப் பாவாட போடாற்ற டிரஸ்புக்கு இது பாத்துக்கிட்டு இருக்கு அ அப்டின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த குட்டப்பாவட போட்டுருக்கற ப படத்த பாத்துக்குட்டுருக்குன்டு
கொரியன்ற ம பாத்துட்ருந்தா என்ன என்னமோ சொ
அது நல்லா இருந்துது பாத்துட் ட்டுருந்தே பன்னெண்டு மணிக்கு தா எந்திரிச்சே இப்பதா சாப்ட்டே
பன்னெண்டு மணிக்கு எந்துருச்சு பிரரெட்டாவது சாப்ட்டுருப்பில
இல்ல நேத்து ஆஹ சாப்டல நா டீ மட்டு
அவ்ளோ நேர அவ்ளோ நேர சாப்பிடாமையா இருந்த ஒரு பிரட்டாவது போட்டு சாடுறத பீனட் பட் தத இந்துச்சுல்ல
பசிக்கல எனக்கு அவ நேத்து வேற நெறைய சாப்ட்டே நேத்து இந்த போராட்டா வச்சு தருவாங்க டு என்னதையோ வந்து சா
அது என்ன நா பயங்கரமா சூப்பரா இருந்துச்சா மா குருமா ஓ ஆனா அது போரோட்டா மட்டு சப்பாத்தி மாரி இருந்துச்சோ
ஆமா அது என்னனே தெரியில அது வேற எனக்கு அதுனால சாப்டனானு ஒரு மாதி இருந்துது
ஆமா அது அதெல்லா நல்லா வந்து கைய வச்சு நல்லா தட்டணு ஹோட்டல்ல தட்டுற மாரி
வெந்துர்ச்சா வேகலயா எப்டி இருந்துன் தெர்ல அதுவு நேத்து நானு ஸ் அது இதுன் சாப்டேனா
ஹ
ஃபுல்லா இருந்துச்சு வயிறு
ஓகே ஓகே ஒன்னோட இதுல டைமர் ஓடுதா
என்னோட இதுலயா இரு ஆமா
ஓகே ஒ கருக்கு அதுல வந்து டென் மினி வரக்கு வரணு ம் என்ன ப்ரணேஷ்ட்ட பேசுனியா
இல்ல அப்பாட்டதா பேசுனே இப்பதா பேசணு
ஓ என்ன சொன்னாங்க
இன்னக்கு ஹாஸ்பிட்டல் போலையா அப்பா அப்பாக்கு டயர்டா இருந்தனால இப்பதா கொண்நேரத்குமுன்னடி தூங்கி எந்துரு தாங்ளா
என்னடி எல்லாரு ஒங்க வீட்ல சாயங்காலந்தா எந்திருப்பிங்க போல தூங்குனா ஒங்க அப்பா நைட் டியூட்டி
லையாமா என்னமோ அதுனால இப்ப இன்னு அப்பாக்கு ஒர்க் அதிகமாயிடுச்சாமா
ஒர்க் அதிகமாயிடுச்சா இல்ல கடைல இல்ல ஏதோ ஒருத்தர் ஊருக்கு போயிருக்கு கடைல ஒருத்தர் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அவுங்க வண்டாங்களா
இல்ல அதா ஆள் கம்மியா இருக்கனால அப்பாக்கு ஒர்க்கு அதிகமா இருக்காமா
சேரி சேரி ஏதோ ஏதோ ஒருத்தர் கடைய பூட்டி இருந்தாரு ஊருக்கு போனார்னால அப்டின்ட்டுருந்தாங்க அதா கேட்டே
அது தெரியில இப்டிதா அப்போ சொன்னாங்க
சேர் சேரி அப்ப நாலு மணிக்கு டெய்லி போய்ட்டு தா இருக்காங்க
ம் ஆ நாளைக் தா ஹாஸ்டல் போவாங்க போல அநேகமா நா கால் டேக்ஸில தா வர மாரி இருக்கு நா நாளைக்கு சு கால் பண்ணி சொல்றே அப்டின்னாங்க அப்பா
ஓ ஒன்னா தேதி வந்து மண்டே தா வருதோ
ஆமா
ஹோ சேர் சேர் எங்க வீட்ல எல்லாத்துக்கு நாலாந்தேதி தா ஸ்கூலு இன்னைக்குதா மெஸ்
ரமேஷ்க்கு நாலாந்தேதி தா சொன்ன நா மட்டு மாட்டிக்கிட்ட எனக்கு ஒன்னா தேத் இல்ல தினேஷ்க்கு ஒன்னா தேதி தான் சொன்னோ நாங்களா மாட்டிருப்போ
கொழந்தைகள் போலா ம் நீங்ளு ஸ்கூல பாத்துட் ஒட்காந்துட்டு எங்களுக்கு லீவ் வரு லீவ் வருனு ஒக்காந்ட்ருந்தா என்ன பண்றது
ம்
ஏனா பிரனேஷு நேத் து பக்ரீத்துக்கு பிரியாணி பிரியாணின் பறந்துட் இருந்தானாமா
அப்ற என்னாச்
அஹ மத்தபடிதா எதோ சொல்லிக்கிட் இருந்தாங்க ம் ம் அப்ற என்னாசி எவனுக்கு தெரியு அவ ஏதோ பாத்துடே ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒண்ணு எங்கேயோ போய்ட்டானாமா
யார் படே ஃபங்க்ஷனுக்கு
அவதா ஏதோ என்னமோ சொன்னானாமா ஏதோ ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இருக்கு போனுன் சொல்லிட்ருந்தான் சொன்னாங்கன் சொன்ன மாரி சொல்லிட்ருந்தாங்க
நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அன்ப்பிருக்கோ
சேர் சேர் ஆஸ்பத்திரிக்கு போனா பிரனேஷ்கு அப்டியே அதெல்லா மருந்து வாங்கி வந்துரு வாங்ளோ
யாருத்து அது எப்டி சொல்ல முடியு
இல்ல பிரனேஷ் இப்ப மாத்திர போடுறனா இல்ல அதுக்கு நிப்பாட்டியாச்சா
ஒன்ற மாச ஆச்சி வாங்கலன் இல்ல ரெண்டு பேருக்கு
இல்ல அது ரெகுலரா போனுமா நா அவனக்கு
ஆமா
ஓ அதா இப்ப உங்க அம்மாக்கு போறாங்கல்ல அப்பா போவு போது அவனுக்கு சேத்தி வாங்கிட் வந்துருவாங்க
இப்ப அம்மா போ போறாங்கன் யாரு சொன்னா
அப்ற யாருக்கு போறாங்க நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போம்போது
தாத்தாவ பாக்க
ஓ அப்ப ஆஸ்பத்திரிக்கு அந்த ஒன் கேர் ஆஸ்பத்திரிக்கு போலயா
இல்ல தாத்தாவ பாக்க
ஓ அப்புடியா நா ஆஸ்பத்திரிக்கு தா போ போறாங்க போல்ருக்கு உங்க அம்மாக்கு காட்டிட்டு அப்டியே அங்கேயே போ போவாங்க போல்ருக்குன் பாத்தே ஓ அப்ப பெரிப்பாவ மட்டு பாக்கறக் போ போறாங்க சேர் சேரி நானு உங்க அம்மாக்கு ஊசி குத்து வருவால்ல அதுக்கு போயிட்டு அப்டியே போவாங்க போல அ ப்புடின் நெனச்சிட்ருந்தே சேர் சேர் ப்ற பிரனேஷ்கு இன்ன இந்த ஒரு வருஷ தா யூனி ஃபாமு அதுக்கப்றோ அவனு கலர் டிரெஸுக்கு மாறிருவா
இன்னு நா இன்னைக்கு ஒரு நாள் தா நிம்மதியா தூங்க முடியு ஹ அப்ற நானு அங்க போயிருவே காலேஜா ஆரம்ச்சிரு
ஆ ஆ
இன்னைக்கு இந்த டிராமால இன்னு நாலு ப்பிசோடு தா இருக்கு அத பாத்து முடிச்சுட்டு நல்லா தூங்கணு
ஓ
ம்
சேரி சேரி காலேஜ் ஒர்க்கெல்லா முடிஞ்சுட்டியான்னு கேட்ட
காலேஜு ஒர்க்கு காலேஜுக்கு போனாதா என்ன ஒர்க் இருக்குன்னு தெரியு
இல்ல நீ வந்து ஏதோ ஸ்டடீஸ்லா இருக்குன்னீல்ல லீவ் டைம்ல அதெல்லா முடிச்சிட்டியான்னு
அப்டின்ட்டு இல்ல நம்ம ஸ்கில் டெவலப் பண்றதுக்குதா நம்ம அப்டி பண்றணு காலேஜ் வந்து ஒர்க்கு குடுத்துருச்சு அப்டிங்க அர்த்த இல்ல ஆனா இப்ப போனோன்னே குடுப்பாங்க கண்டிப்பா பதிமூணு நாள் ஃபஸ்ட்டு பதிமூணு நாள் நார்மல் கிளாஸ் இல்லேல்ல ஏதோ பூட் கேம்ப்தா
ஏன்னா இவனுக்குல்லா ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சாலுமே அஸ் அசைன்மெண்ட்ஸ்லா குடுப்பாங்க இவுங்க ஸ்கூல்ல ஒர்க் ஷீட்டு மாரி எதையாவது ஒன்னு இந்த ஆன்வெல் எக்ஸாம் மட்டுந்தா குடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிற ஓ இல்ல இப்ப காலேஜ்ல குடுக்குறாங்கல்ல
ம்ஹு காலேஜ்லா இப்டி கெடையாது காலேஜ்ல எதுவு தர மாட்டாங்க எதையு நம்மள பண்ண சொல்லிட்டே இரு க்க மாட்டாங்க நம்மளா தா பண்ணணு
ஓ சேரி சேர் அங்கல்லா தோ அது சம்மிட் பண்ணனு அப்டிங்கற மாரி சொல்லுவாங்க அதா அந்த மாரி எதுவு இருக்கான்னு கேட்ட
ஓ பையனுக்கு இந்த வயசுலே இப்டி பண்றது ரொம்ப அநியாயம் எனக்கு தெரிஞ்சு
ஆனா வந்து சும்மா ஒர்க் ஷீட் மாரிதா குடுப்பாங்க அது வந்து கட்டாயமா குடுக்கணு அப்டின்லா பிரஷர் பண்ண மாட்டாங்க அது சும்மா அவுங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ஆனா ஆனுவல் எக்ஸாமுக்குல்லா குடுத்தாங்களா எனக்கு ஞாபக இல்ல ஆனா இந்த வருஷலா குடுக்கல அதுக்கு முன்னாடி வரைக்கு மத்த எந் எக்ஸாம்னாலே எடையில ஒர்க் ஷீட் குடுப்பாங்க மல்டிபிலிகேஷனு டிவிசனு அந்த மாரி சம்ஸ் எல்லா கொஞ்ச ஒவ்வொரு சப்ஜெக்ட்லுமே கொஞ்ச கொஞ்ச ஒரு மெயினான இதெல்லா குடுப்பாங்க ம்ஹு
எனக்கு வந்து அப்டில்லா பண்ணது இல்ல ஆனா டுவெல்த்து முன்னாடி அந்த லெவன்த்து முடி ப பப்ளிக் முடிஞ்சு ஒரு ஹாலிடேஸ்கடுத்து ஒரு ஒரு வார மட்டு வச்சாங்க டுவெல்த்து போஷன் அதுக்கப்புற லீவ் விட்டுட்டாங்க ஒரு ஒரு வார மட்டு ஸ்பெஷல் கிளாஸ் மேரி வச்சிருந்திருக்காங்க
லெவன்த்து முடிச்சு ஒன் வீக் இருந்துச்சா பிளஸ் டூ ஓடது
ஆ
இல்ல கொஞ்ச நாள் லீவ் வுட்டு அதுக்கப்புற ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்களா
ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு லீவ் விட்டாங்க
ஓ அது எப்படி லெவன்த்தோடது அப்பதா முடிஞ்சு ஃப்ரீயா இருப்பீங்க அதுக்குள்ளைமே அது ஆரம்பிச்சங்கன்னா எப்டி நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க
தெரியில ஆனா நல்லா ஞாப இருக்கு ஏப்ரல் வாரோ ஏப்ரல் அப்போ ஒரு இது பண்ணாங்க
சேரி சேரி நீ பேசுறது நல்லா எனக்கு கிளியரா கேக்குது அப்பதே ஒரு பொண்ணு பேசுச்சு அப்ப ரொம்ப நாய்ஸியா இருந்துச் சு
ஓ நா இங்க தனியா பிரவீன் அண்ண ரூம்ல உக்காந்து பேசிட்ருக்கே
ஹோ சேரி சேரி மேபி அதனால இருக்கலா நேத்து நைட்டு பிரபு வர ல அங்கதா இருந்தா
இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள முக்காவாசி நேர அங்கதா இருக்கறாங்க போல நேத்து காலைல போனது அப்புரோ இனி வீட்டுக்கே வரல
ஆனா நல்ல வேள நீ அந்த கலாக்கா கல்யாணத்தலயாவது பெருப்பாவ பாத்துக்கிட்ட அ இல்லன்னா இன்னு ரொம்ப நாள் ஆயிருந்திருக்குல்ல பாக்காம
ம் ம்
ஆ
பார்த்த நேத்து ஸ்ரீலகாக்கா வர்ஷாக்கா தர்ணிஸ் அண்ணா அப்புறோ அது தீபக்க் அண்ணோட அப்பா கூட ஒரு பையன் நின்ட்டு இருந்தா தீபக் அண்ணாவ யாருமே என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல பயங்கர ஹைட்டு நா தீபக் அண்ணானே நினைச்சுட்டே பாத்தா அது வந்து விசாலாமா
ஓ
அப்படி இருக்கா ஆ தீபக் அண்ணா ஆமா தீபக் அண்ணா சென்னைல யாமா அவ்ளோ ஹைட்டா இருக்கா அடையாள தெரியல எனக்
அததா பெரிமா சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கே அவ மாப்பிள்ள மாரி வந்திருக்கா அப்படின்னு
இல்ல அவரே பாத்துட்டு நா தீபக் அண்ணா நன வச்சிட்னா அப்ப தீபக அக்கான எப்டி இருப்பாங்க
ஆ ஆமா தீபக் முதல்ல ரொம்ப ஒல்லியா இருப்பா பிரணேஷ் மாதிரி இப்பதா அவ மாப்பிள்ள மாதிரி ஆயிட்டா
இப்ப பிரணேஷ அண்ணா எங்க ஒல்லியா இருக்கா மாடு மாதிரிதா இருக்கா அவனு
இல்ல இல்ல அவ பிரணேஷு பிரனீஷ் ஒல்லியா தானே இருக்கா இன்னு அவனுக்கு உடம்பு எல்லா ஒண்ணு பத்
இல்ல இது கரெக்ட் தா ஒற்ற குச்சிய எல்ல இல்ல அவ அவ எவ்வளோ வெயிட்டு தெரியுமா கிட்டத்தட்ட இப்ப அறுவது நியர்லி அறுவது இருபா
எனக்கு என்னமோ அவன பார்த்தா அந்த அளவுக்கு எல்லா ஒண்ணு இல்ல
லாஸ்டைமே வந்து இரு அம்பத்எட்டு கிலோவா என்னவோ அவ கடைசி திறவே வெயிட்டு பார்க்க போது கரெக்டான வெயிட்டுலதா இருக்கா
ஆ ஆனா எனக் எனக்கு ஆ அ அவனுக்கு இன்னு எனக்கு ஆனா பார்த்தா அவனுக்கு கரெக்டா இல்லாத மாரி தா தோணுது
ம்
இன்னு கொஞ்ச அவனுக்கு வரணு
ஹைட் வந்தா கரெக்டா இருக்கு
டென் மினிட்ஸ் ஓவர் ஐ கட்த்த கால்
உம்